தோழி
ம் வணக்கம் தோழி எப்டிருக்கீ
என்ன நெனைக்கிறீங்க சாப்ட்டீங்ளா எப்டிருக்கீங்க
ம் நல்லாருக்கே நீங்க சாப்ட்டீங்ளா
சாப்ட்டே தோழி என்ன சாப்ட்டீங்க
நாங்க எறா கொழம்பு சாப்ட்டோ நீங்க என்ன சாப்ட்டீங்க
நாங்க சாதோ பருப்பு உ தோவையல் ஏதேதோ பண்ணீர்ந்தாங்க இன்னிக்கு பாட்டி என்ன பண்ணிட்ருந்தாங்கனு தெரில அததா சாப்ட்டே இன்னிக்கு நம்ம என்ன தலைப்பு பேச போறோ னு எதாது தெரியுமா
என்ன தலைப்பு எதுனா சொல்லுங்க பசுமை பத்
இயற்க் இயற்கையான சூழல் மரோ செடி கொடி ஆ அந்த காலத் அந்த காலத்தோட மரங்கள் அதோட அத்தியாவசியங்கள் ஏதாது தெரியுமா மரோ எதுக்காக வளக்குறாங்க தோழி
மரோ வந்து எதர்காகனா எப்டி மழ வரத்துக்கு
அப்றோ
சுவாசிக்கிற்துக்கு அந்த மேரிலா அப்றோ நம்ப எப்டி சொல்ற து நம்ப பழோ எதுனா அறுக்குதந்தா மரத்துல்தா அறுக்முடியு நம்ப அதுக்குன்னு எப்டி சொல் காத்து வாட்டமா இருக்குல்ல நம்ப எப்பிமே வேற எதுவுலாது சுவாச்சினே இருக்க முடியாதுல்ல
ஆமா ஆமா ஆமா
காத்து வாட்டுக்குதா இருக்கணு
காத்து ம் ம் எப்டி நம்ம உயிர் வாழ்றதே அந்த மரத்தால தா
இப்போ ஒரு வெளிய போய் ஒக்காற்னா அந்த காத்துதா நம்ளுக்கு இயற்கையா வர்ரத்து ஃபேன்லா உக்கார் து அதலா இல்லல்ல
அது என்னோ உண்மதா இயற்கை அப்டின்னாலே நமக்கு வந்து மெய்னா தேவைப்பட்றது வந்து காத்துதா மரோ இல்ல அப்டினா நம்ளால உயிரே வாழ முட் முடியாது நம்ம இன்ன வரையு ஒரு காத்து வாங்கிட்ருக்கோ அப்டினா அந்த மரத்தால மட்டு தா நம்ம முன்னோர் கள் நமக்காக நட்டு வச்சது வந்து எப்டி சொத்தோ சொகமோ என்னத்த சேத்து வச்சாங்ளோ தெரியில நமக்கு நல்ல்ல நிம்மதியா மூச்சு வாங்க அளவுக்கு காத்து வாங்கி உட்டுட்டு போயிருக்காங்க அதே மாதிரி நம்மளு என்ன பண்ணணு நம்மளோடக் கொழந்தைங்களுக்கு நம்மளோட சந்ததிங்களுக்கு காத்து ஏற்படணுனா டெய் நம்மளால முடிஞ்சளவுக்கு ஒரு மரத்த வளக் க்க நம்ம முயற்சி பண்ணணு நம்ம முயற்சி பண்ணாதா நம்மளோட சந்ததிங்கள் ம் ஏ மாமியார் ந்த மரல்லா வரப்பாங்க பெரண்ட அது இது ஏதோ செடியா வச்சிருக் க்காங்க வீடு பூரா செடியா தா இருக்கு என்னன்னத்தையோ வக் க்கி வாங்க துளசினுவாங்க பெரண்டன்டுவாங்க அதோட பேரு கூட எனக்கு தெரியாது
பெரண்டல்லா நல்லதுக்கா ஏனா நல்லது இப்ப ஏனா அது நம்ம ஊருக்கா ஆரோக்தந்தா பெரண்ட்ல ஊருக்கா அரச்சு சாப்ட்டா நம்ளுக்கு பசி எடுக்கு இப்ப இப்பதா எல்லாரு டானிக்கல்லா வாங்கி குடிக்கிறாங்க பசி எடுக்கறதுக்கு எல்லாத் துக்குமே அதெல்லா வந்துச்சு இப்ப பெரண்ட சாப்ட்டா நம்ளுக்கு ப சி நல்லா எடுக்குப்ப அது ஊர்க்கா அரைப்பாங்க பெரண்டைல
ஆ ஆ ஆ
அது சாப்ட்டா நமளுக்கு பசி அடங்கு பசி எடுக்கு அப்பதா எடுக் கு சொல்லுவாங்க பெரண்ட ஊர்க்கா சாப்
அது என்னவோ தெரியில வீட்ல பெரண்ட வக்குவாங்க தக்காளி வப்பாங்க கொத்தமது வச்சிருக்காங்க கருவப்
அதெல்லா நம்ம வீட்லயிந்து இயற்கையா இருக்குது நம்மளுக்குதா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்டி சொல்றது நம்ம போட்டது நம்ம அர அர்த்து கொழம்புல போட்றோமே அப்டின்னு ஒன்னு தோணு
அது என்னவோ உண்மதா ஏ மாமியார் அதெல்லாதா வச்சிருப்பாங்க வீட்லே வச்சிருப்பாங்க அதெல்லா எதுக்காக வச்சிருக்காங்கனு தெரியாது அவுங்களே சமைக்குபோது என்ன கொத்தமல்லிக் கருவப்பில மட்டு அதுலேந்து எடுத்துப்பே புதினாவு இருக்கு கீர இருக்கு அந்த கீர பேர் கூட எனக்கு தெரியில ஆனா அந்த கீர பருப்புல போட்டு வேக வச்சு கொழம்பு மாதிரி வச்சோன்னு வச்சுக்கோங்க அந்த பருப்பு கடைஞ்சல்ன்னு சொல்லுவாங்கள்ல அது அப்டியே ஒரு மாரி சுவையாருக்கு நல்லாருக்கு ரு ருசியா இருக்கு என்னடா இவுங்க இவ்ளோ அது சாப்டறதுக்கே நமக்கு ஒரு மாரி அமிர்தம் மாதிரி இருக் க்குன்னு வச்சுக்கோங்களே நல்லா வச்சிர்ப்பாங்க
பயிர்லா வப்பீங்ளா நெல்லா அர்ப்பாங்கள நெல் கதிரு
ஆஹா அதெல்லா இல்ல வீட்ல தா இதெல்லா எங்களுக்கு தோடோ தொரல்லா இல்ல எல் எல்லா வீட்ல சும்மா கொஞ்சோண்டு ஒரு பாதி எடத்
சொல்லு இப்ப கழுனிலா இருக்குல கழுனில கழுனி
கைனீனா
வயல் வயல்
ஆ வயலா ஆஹா வயல்லா இல்ல தோழி அதெல்லா நா ஊர் சைடு தா நா பாத்துருக் க்கே ஏ வீட்ல சும்மா கொஞ்சோண்டு எடொ இருக்கு ஒரு ஒரு ஒரு ஒரு பத்து மீட்டர் எடோன்னு வெச்சுக்கோங்களே அத நோண்டி போட்டு அவங்க அதெல்லா செஞ்சு வெச் சுருக்காங்க அவுங்குளுக்கு தேவையான மண்ணு ஒரோ எல்லாத்தயு அவுங்களே ரெடி பண்ணிப்பாங்க நாலா அதுல தலயிடவே மாட் ட என்னயோ அதுக்கு சம்பந்தமே இல்ல அப்டீன்றுவே அவுங்களே அதெல்லா பாத்துப்பாங்க
எங்க வீட்ல பயிர் வெச்சிர்ந்தோ நெல்லு அதுலருந்து அறுத்து தொட்டில போட் டு அர்சி வாரோ நம்புளுக்கு அந்த அர்சிதா நாங்க அப்பது எப்டி சொல்றது இப்பனா பயிர் வெச்சுனா அப்ப சாப்டுவோ அந்த அரிசி மத்தபடிலா கடில வாங்கி தா சாப்டுறோ எடுத்து மூட்ட அரிசி ஆனா மத்தபடிலா எங்க வீட்டு வந்து வாழக்கண்ணு இருக்கு முருங்க கண்ணு இருக்கு ரோஸ் செடி எல்லா செடியு நாங்க வெச்சிருக்கோ மாதுள செடி
பரவால்ல ஒங்களோடப்பா வளந்து வர சந்ததிங்களுக்கு நீங்க சொத்து சொகோ சேக்கலனாலு ஒரு நல்ல சூழநெல உருவாக்கி வெச்சிருக்கீங்களே இத விட வேற எண்ணுமே வேண்டா
வந்து எங்கப் தாத்தா இருந்தாரு எங்க தாத்தாவு ஆயாவுந்தா எல்லா எட்த்துலயு இஞ்சி எட்த்து வந்து வெச்சாங்க கனகாமரோ வாழத்தண்டு எல்லாமே அவுங்க இருக்கவோ எல்லாமே வெச்சாங்கோ ஆனா வீடு காலியா தா இருக்கோ வீட்ட சுத் தி அங்கங்க வெச்சாங்க வாழக்கண்ணே எங்க வீட்ல எத்தனையோ இருக்கோ முருங்க கண்ணு அதிகமா இருக்கோ மாமரோ ரெண்டு இருக்கு
ஆ
மாதுளோம்பழோ செடி இர்ஞ்சி கருவேப்புல செடி இர்ஞ்சி தக்காளி போட்டிருந்தோ கீரல்லா போட்டுர்ந்தோ ஆனா நாங்க அப் பத்தக்கி அப்டிதா அறுத்து சாப்டுவோ இப்ப தா தாத்தா எறந்ததுனால நாங்க போட்றதில்ல தாத்தாதா பராமரிப்பாரு
ஆ அதா பராமரிப் நமக்குன்னு ஒரு ஜீவன் இருக்குற வரையு தா அதெல்லா நமக்கு
ஆ ஆமா அப்பா வந்து வேலைக்கி போறாருல ஆயாவு வேலிக் போறாங்க தாத்தா இர்ந்தா தா நம்புளுக்கு எப்டி சொல்றது அவருதா எல்லாமே பராமரிச்சாரு செவ்வாழ வெச்சாரு எலுமிச்ச மரோ ஆனா எலுமிச்ச மரோ மட்டு இருக்கு சம்ம பெர்சு பெர்சா காய்க்கோ
ஆ ஆ அதுதா சொல்றது அடுத்த வர சந்ததிகளுக் கு வந்து நீங்க என்ன பண்ணீங்களோ இல்லியோ ஒரு நல்ல ஒரு சூழல உருவாக்கி குடுத்துட்டு போயிருக்கீங்க வர ஒங்க கொழந்தைங்களா இருக் கட்டோ ஒங்க அண்ணே தம்பி அவுங்களோட கொழந்தைங்களா இருக்கட்டோ ஒரு நல்ல ஒரு நல்ல சூழநில உருவாக்கி வெச்சிருக்கீங்களே அது வரையுமே சந்தோஷோ அப்டீன் தா
அவ்ளதா எல்லாமே போட்டு வெச்சிருந்தாங்க கீர அரக்கீரலா அங்க ஒரு கழயில இருந்துதா அரப்போ அப்ப நாங்க பயிர் வெச்சிருக்கும் போது போட்டோ அப்ப அற்த்து சாப்டறது தனி ருசி ஆனா இப்ப நாங்க வந்து எப்டி சொ இப்ப வெளிய இர்ந்து வாங்கற்தா இர்ந்தாலோ அவுங்களோ செடில அங்க போட்டுதா எத்துனு வராங்க ஆனா அவுங்க இன்னான்னா மருந்து கலக்குறாங்க நம்மு தெரியாதுல
ஆமா ஆமா
நம்பலே வீட்ல போட்டு நம்ம வெளச்சிது சாப்ட்டாதா நம்மளுக்கு ஒடம்புக்கு நல்லது
அது என்னவோ உண்மதா வெளச்சத விட வீட்ல செஞ்சி அதோட ருசி எவ்ள நல்லாயிருக்கு தெரிமா அது ஒரு நம்மளே எல்லாமே பண்றோ அப்டின்னு அப்டீங்களா கடைல தா வாங்குற மாரி ஆயிடுச்சி நெலம முன்னெல்லா அரிசி கம்மிதா ஆ தக்காளி கூட வீட்ல போட்டுட்டு இருந்தாங்க இப்பல்லா
நாங்க வாங்க மாட்டோ இப்ப பாத்தா எல்லாமே தக்காளிலாம் கடைல வாங்குறது
அது அது எதுக்காக ஒரு ஒரு எப்டி சொல்றது ஒங்க அவுங்களோட தாத்தாவோட சந்ததி வந்து முடிஞ்சிடுச்சி இப்ப அவுங்க முடிஞ்சதுனால அது யாரு பராமரிக்கல அது மாதிரிதா உங்களுட சந்ததிங்கள் கூட இருக்கர்து வுட்ருவாங்க அத நம்ம வந்து கொஞ்சமாவது அத வளக்கணும் அத பாக்கணும் அத வேணும் அப்டின்ற ஒரு யோசன நமக்கு இருக்கணும் அது இல்லாததுனால தா நம்ம வந்து அப்டி வுட்டுட்டு போயிட்டு விட்ருக்கோ எல்லாத்தையு
அவுங்களோட இதுலதா ரொம்ப பராமரிப்பாங்க அவுங்க எந்த மருந்தும் போட மாட்டாங்க எருவு மட்டுதா போடுவாங்க சுத்தி
சேரி சேரி சேரி ஆமா ஆமா ஆமா
அதா போடுவாங்க அது அது எப்டி சொல்றது நல்லா வளந்துரும்
அதா அவங்களோட கைப்பக்குவன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு சில பேரோட கைப்பக் எப்போமே வந்து ஒரு தனி தா என்னதா இருந்தாலும் அவங்க அது அவங்க பாத்த மாறி இருக்காது எதோ இப் எப்டி சொல்றது ஏ அம்மோட அம்மா அம்மம்மாலாம் இருக் இருக்காங்களே அவங்கல்லாம் சமச்சாங்கன்னா எதுவுமே இருக்காது வீட்ல இருக்கறத வச்சுதான் சமைக்கறாங்க வெரும் அந்த தட் காளிவர் அது அதா அவங்க அவங்க கையால சாப்டாவே எனக்கு அவ்ளோ ஒரு பருப்புதா வச்சிருப்பாங்க இன்றைக்கி பாருங்க அவங்க வெறும் ரசம் தான் வச்சுருந்தாங்க எனக்கு சாப்ட சாப்ட இன்னொரு இன்னொரு தட்டு குடேமா இன்னொ நாலு வாய் ஊட்டமா அப்டின்ற அளவுக்கு அவ்ளோ அம்புட்டு ருசியா இருக்கும் என்னமா என்ன சமச்சன அதே கருவப்பல்ல அதெ கொத்தமல்லி அதேதான்
அதா இப்ப நம்ம தாளிக்கிறா மாரி அவங்க தாளிக்க மாட்டாங்க எங்க ஆயா அப்டியே கடாய்லேயே தக்காளி வெங்காய போட்டு உப்பு மொளகா‌தூள் போட்டு புளி போட்டு கரச்சி ஊத்தி மொழவா தூள் போட்டு அடுப்புல வச்சிருவாங்க அப்றம் தா
ஆ அது எவ்ளோ அறுசுவையா இருக்கு அவங்கள என்னமே பண்ல நா நம் நம்ம பண்ற மாறி தா அவங்களும் பண்றாங்க அதே தக்காளி அதே வெங்காயம் அதே மொளகா எல்லா அதே தா
ஆ
ஆனா அவங்களோட சுவைய பாருங்களே அது அவங்க அவங்க கை பக் பக்குவன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாறி வந்து அந்த காலத்தோட ஆளுங்க எல்லார் கைலயும் வந்து அந்த கை பக்குவம் இருக்கு
ஆமாமா
அ அதனால தா வந்து நாமளும் அந்த காலத்துல ஒடம்பெலாம் பாருங்க இன்னு வரையு நூறு வயசு வரையு சில பேர் இருக்காங்க ஆனா இப்ப நாப்பது வயசு வரையும் கூட இருக்க முடிய மாட்
இங்க ஒரு பாட்டிக்கு நூறு வயசு இருக்கு அவங்களே இருக்காங்க
பாருங்க அப்ப அவ்ளோ அவ்ளோ நல்லா சாப்ட ஒடம்பு அதல்லாம் நல்லா சாப்ட ஒடம்பு அப்டின்றதுனால அள்ளி அள்ளி பத்து குண்டா சோறு சாப்டாங்க அப்டின்ற அர்த்தம் இல்ல நல்ல வெளச்சல் நல்ல ஒரு ஒரு அரசு ஆ அது மாதிரி அவுங்க சாப்டதுனாலதா அவுங்க இன்னுமரையுமே நல்லா இருக்காங்க ஒடம்பு நல்லா ஆரோக்கியமா வெச்சுட்ருக்காங்க அது ஒரு காரணோ மட்டுதா வேற எந்த காரணமு இல்ல நம்மளால பாருங்க இப்போ ஒரு முப்பது வய்சு நாப்பது வய்சு ஆய்ருச்சு இப்பவே எனக்கு மூட் டு வலிக்குது மாடிப்படி ரெண்டு வாட்டி ஏற முடில ஆமா கழுத்து வலிக்குதுமா அம்மா மூட்டு வலிக்குதுமா எல்லா வக வியாதியு எனக்கு வந்த மாரியே தோணுது ஐம்பது வய்சுல வரதுல்லா நமக்கு இப்பவே வந்த மாரியே இருக்கு
ம் ம் ஆனா ஃபஸ்ட் வேல செஞ்சங்களா இப்ப மாடி மேல ஏறாங்க அவுங்க அதிகமா வயல்ல வேல செஞ்சோங்கலா இப்போ எப்டி சொல்றது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க
அது ஆ கஞ்சிய குடிச்சி
ஆ இப்பதா கஞ்சினாலே எல்லாரு குடிக்க எதுமே பண்ண மாட்றாங்க மேகி இருக்கு பட்டு பட்டு எல்லாமே செஞ்சு சாப்பறாங்க
ஆ இன்ஸ்டன்டா அவுங்களால எப்டிலா சீக்கிரமா சாவ முடியுமோ அதெல்லா முயற்சி பண்ணி பண்றாங்க வேற ஒன்னுமே இல்ல
ம்
சேரி தோழி உங்ககூட பேசுனதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தோழி நா உங்ககூட நறையா பகிர்ந்துக்குட்டே உங்க மூலியமா நறையா கத்துக்குட்டே அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி
நன்றி தோழி தேங்க்ஸ் தோழி
நன்றி தோழி